கேக்குது கேக்குது உம் கேக்குது கேக்கல என்ன பண்ற ஏஞ்ச்சுட்டானா உன் பையே உம்
எதும் பண்ணாத
ஹலோ இல்ல உங்கிட்ட தாண்டி பேசினுக்கிறே உ பையே பேசிண்டு தாண்டி இருக்குறே
இல்லடி ஒரு இதுவா இருக்கேடி பின்னாடி சவுண்டு
இல்லயே ஒண்ணுமே பண்ணலடி சும்மா தாண்டி வெட்டியா தாண்டி இருக்கறே
சேரி சேரி இதா தூங்கு படுது அதா தூங்குறா இம்மா லேட்டா தூங்குவாண்டி இப்டிதா பண்ணிட்டு நைட் எல்லா ஆட்ட காட்டுது
ந்து மத்தியானம்மா சாப்பாடு போட்டு ரெண்டு மணி படுக்க வச்சா இந்த ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பிவுட்டுரலா உம்
ரெண்டு மணிக்கிட்ட தா சோறு ஊட்டவே கூட்டு போறதே
நீ ஏ அந்த லேட்டு பண்ற பன்னெண்டு மணிக்குல்லா சாப்பாடு ஊட்டிடு
ஏ பன்னெண்டு மணிக்குல்லா சாப்பாடு செய்ய போய்றேண்டி இங்க இவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு திருப்பி அவனுக்கு தனியா செஞ்சுட்டு அவன கூட்டு போறதுக்கே எனக்கு ஆயிடுது டைமு ஒண்ணேமுக்கா ஆயிடுச்சு இன்னைக்கி
ஆ
அப்றோ கூட்டு போன இவ போனா சாப்பட மாட்டேன்னு வாந்தி எடுக்குது அப்றோ ச ஆ பிஸ்கட்டப்போ கீழ வெளயாட போனானா அந்த வீட்டுல போயிட்டு அந்த ஐடென்சிக் பிஸ்கெட்டுல அதனால நா அவன தூக்கிட்டு வந்து அது ஃபுல்லா சாப்டுட்டா நா ஒட்னே அவனுக்கு ஊட் னது புடிக்கலனு ஒட்ன அத அப்டி கொமாட்டிட ஆப் அப்புற என்ன பண்றது அப்புறோ அவன வீட்ல வுட்டு பாட்டி வீட்ல போயிட்டு வெறு ஒயிட்ரைஸ மட்டு எடுத்துட்டு போனே அது ஒரு நாலஞ்சு வாய்சாப்ட்டுட்டு அந்த பசங் கூட வெளயாடிட்டு வந்துட்டா அவ்ளோ தா அவ்ளோதா அவன் சாப்பாடு இன்னிக்கி அதோட வந்துட்டு ஒரு ப்ளம் உம் ஏ டெய்லி அப்டிதாண்டி அவனுக்கு தனியா தாண்டி பண்றே டெய்லி வேஸ்ட்டு தா அவனுக்கு தனியா அப்பற் சிக்கன் பிரியாணி பண்ணுவே மட்டன் பிரியாணி பண்ணுவே எது நம்மளுக்கு பண்றமோ நேத்தைக்கு பிரான் தொக் குருந்ததா பிரான் போட்டு பிரைட் ரைஸ் பண்ணே எப்பமே பிரான் போட்டு பிரியாணி பண்ணுவே இப்வல்லா பிரியாணியு சாப்ட மாட்டறா சொல்ட்டு சரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலானு பிரைட் ரைஸ் பண்ணே அதுவு சாப்ட மாட்டன்து இன்னிக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொண்டு போனே அதயு தொடமாட்ட ன்து எததா பண்றதுன்னு எனக்கு தெர்ல நீ சாக்லேட்டு பிஸ்கெட்டு பன்னு அந்த கிரீம் பன்னு அந்த மாரி கூட சாப்பற்றேங்ரா
வஹே அவருக்கு ஜங்க் ஃபுட்மாரி தா எல்லாம் புடிச்சிருக்குது வீட்டு ஃபுட் உம் வீட்டு ஃபுட்டெல்லா புடிக்ல
உம்
உம் யார் அந்த அவுங்க பா அவரோட பாட்டிதானே அவுங்கதானே ம்
அதெல்லா ஒண்ணு இல்ல நாங்களா ஜங் புட் குடுத்தோ கொழந்தைங்களுக்கு ஒண்ணு ஆவாது ஒண்ணு ஆவாது கேக்கறாங்ளா அஹ்ஹா அதுதா ஒரு காய் சாப்றதுல ஒண்ணு சாப்பிட மாட்டன்றா
ம் காய்தா ஸ்றெந்தே கே சிக்கன் சாப்ட்லா ஆ நீ வந்து நா ஊட்டுனா சாப்டுவண்டி காயெல்லா அதுவாளா சாப்டாது அது தே நீ பீட்ரூட் சாதோ குடுத்தனுப்பிச்சே வெச்சிக்கோ அப்டியே சப்பாடு அப்டியே ரிட்டன் எடுத்துன்னு வந்துரு
உஹ்ஹும்
கேரட் சாதோன சாப்ட்று அது முட்ட அடிச்சி ஊத்தி பண்ணே பீட்ரூட் அந்த அந்த ரெட் கலர் பாத்தாலே அவ்ள்தா ரிட்
ஆஹ்
வேற ஏதோ காய்லா அந்த மாரினாசாப்டுவாங்க வாழைக்கா உருளக்கெழங்கு சேமக் கெழங்கு வெண்டக்கா இந்த அம்மா வந்து கெழங்கு ஐட்டம் தா இந்தம்
ஆனா பசங்க அப்டின்னாச்சு சாப்புடுறாங்கடி கிழங்கு ஐட்டம் அப்டி இதுனு ஆ அது கூட எப்டி இவனுக்கு குடுக்க ஆரம்பிக்கிறதுன்னே எனக்கு
நீ உருளக்கெழங்கு சாதம் அந்த மாரிலா குடு நல்லா இது பண்ணிட்டு வேக வச்சுட்டு மொளகாத்தூள் உப்பு போட்டு இது மாரி ஃப்ரை மாரி பண்ணிட்டு அதே சாப்பாட்ல பெசஞ்சு குடு
சாப்பா எதுமே புரியல எனக்கு என்ன குடுக்குறதுனே எது குடுத் குத்தாலும் காரோ வேண்டா காரோ காரோ அப்டிதா சொல்லுது
காரோ கம்மியா போடு அவனுக்கு வரைக்கும் தனியா தானே நீ சமிக்கிற
உம் அதா மசாலா மாரி பண்ண சொல்ற உருளக்கெழங்க வேக வச்சிட்டு வெங்காயதக்காளி போட்டு அதுல
வெங்காய தக்காளி கூட வேணா அது கூட தலவலில எல்லா எத்துன்னு இக்கணு சும்மா எண்ண ஊத்தி கடுகு போட்டு
ப சாதத்துல பெசஞ்சி ஓகே ஓகே
நம்ம சாப்ற மாரி இருந்ததுன்னா அப்டியே கட் ஆஹ் அந்த புளி சாதத்துக்கு க்கு லெமன் சாதத்துக்கு அந்த மாரி பண்ணி சாப்பாடு பெசஞ்சு குட்த்துருவே அவ்ளோதா
ம் உ ம் அதா அந்த மாரிதா ட்ரை பண்ணணு ம்
கீ ரைஸு அதை மாரி ட்ரை பண்ணே
ம் முன்னெல்லா கொஞ்சோ சாப்ட்டாண்டி அவெ அந்த கிச்சடி மாரி பண்ணி தருவாரு ரவ கிச்சடி சாப்புடுவோ சின்னதுல அதுங்களுக்கு பாலே குடுத்
அது தெரியாதுல்ல இப்பல்லா எல்லாத்
ஆ ஆ பாலையே குடிச்சுட்டு இருந்தோன்னா புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது கொஞ்சோ புதுசா சாப்டா
ம்
அதுக்கப்பறோ அதுவே குடுக்க குடுக்க ஃபோர் அடிச்சு போய் துப்ப ஆரம்பிச்சிருச்சு இப்ப எது குடுத்தாலு துப்புது
ஆ நீ கேரட்டு கூட சீவிட்டு அதே மாரி எண்ணெ கடுகு உளுந்து எல்லா போட்டு நல்லா கேரட்டு ஃப்ரை ஆனனோ முட்டே அட்ச்சு ஊத்தி அப்டியே சூப்பரா குடு சூப்
அவுங்ளா அதுங்ளா நல்லா வேண்டி டேஸ்ட்டா வேண்டி பண்றே நானு அந்த கேரட்டுக்கு பதுலா கேப்சிக்கம் போடுவே முட்ட போட்டு நா கொஞ்சோ ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்றே நம்மளுக்கு அது டேஸ்ட்டா இருக்குது இது துப்புது இதுவே வந்து இது வயசுல இது இதவுட கொஞ்சோ ஒரு வயசு பெருசு ஒரு பொண்ணு இருக்கா இங்க அந்த பொண் எல்லா வெளாடுவாங்க தறா ஆண்டி எனக்குன்வா அவனுக்கு ஊட்னேனா ஆண்டி என்ன ரைஸு ஆண்டி டேஸ்ட்டா இருக்குது அப்டின் சாப்புடுது இந்த பொண்ணு நல்லா சாப்புடுது அந்த பொண்ணு அந்த பொண்ணே பாதி காலி பண்ட்டு போயிடுவா இது தின்னவும் மாட்டுது செரி அவளா சாப்டுறான்னு குடுத்துருவே நானு சாப்புடவே மாட்டேறாங்கனு ஏன்னா அவுங்க வீட்டு வீட்ல வந்து அந்த பொண்ணுக்கு தனியால்லா செஞ்சு தர மாட்றாங்க அவுங்க வக்கிற சாம்பாரேதா ஊட்றாங்க கார கொழம்பு மீன் கொழம்பு என்ன வக்குறாங்களோ அத ஊட்
ம் அதா திமுரு இப்ப நம்ம தனியா பண்றோல்ல இவனுக்கு அதா திமுரு அங்க பாரு ஒரே சோறு அந்த பொண்ணுல
இந்தாவே சாப் போட்கிட்னால அந்த பொண்ணுக்கு இது வந்து டேஸ்ட்டா தெர்து என்னா சாப்பாடு ஆண்டினு கேக்குது
ம்
இதுமார்லா செஞ்சு தராது அதுனால அ தனியா பிரியாணியெல்லா பண்ணும்போது ஆண்டி என்னது இது நல்லா இருக்கு ஆண்டி சூப் சூப்பரா இருக்குனு சாப்புடுதானே போகு ம்
தெரியில
அதுதா
இவனுக்கு நீ செய்ற சாப்பாடே மொத்தமா செஞ்சு ஊட்டு அவன் சாப்புட்றனா இல்லையா பாரு க் ஹூம்
வெரு வெள்ள சாதத்த எடுத் த்து வாயில போட்டு தின்னமுடியுது அவொளோ டேஸ்டா எல்லா பண்ணி குடுத்தா இதுக்கு தும் வெள்ள சாதோ
க்கிற வேலயே இல்ல வெரு வெள்ள சாதத்த டெய்லியு வெச்சு வெச்சு
அதுல என்ன இருக்கு சொல்லு சத்து
ம் ம்
ஒண்ணு இல்லேங்ளே என்ன பண்றதுனே தெர்ல்ல செரி அட்லீஸ்ட் அந்த வெள்ள சாதத்துல கொஞ்ச நெய் ஊத் த்தி கொஞ்ச உப்பு போட்டாச்சு குடுக்குறே ஆ ஹா அ ஒ அதெல்லா போட்டா கண்டுபுடுச்சுருது எதுவு வேண்டான் தள்ளி வுடுது அம்மா வெறும் பூவா குடு பூவா குடு இது வேணா அப்டிங்கிது
வெறு பூவாலா சாப்டவே கூடாது ரத்த சோக வரு தெரியுமா வெறு ஒயிட் ரைஸே சாப்டக் கூடாது எதுனா கொழம்பு கிழம்பு ஊத்தி சாப்புன்னு
அது தா கொழம்பு ஊத்தனா தள்ளி வுடுது
ம் நீ இந்த மாரி வெரைட்டி ரைஸ் பண்ணு அவனுக்கு அவ்ளோதா
அதா எப்படி அவன சாப்பிட வெக்கறதுனே தெரியாம இருக்கற நானு
அதுமாரி பண்ணு அது ஒயிட் ரைஸு தேங்கா சாதம் மார் தான இருக்கு
நா தேங்கா பால் எடுத்து ஆமாண்டி அதெல்லாமு தாண்டி பண்ணுவே தேங்கா பால் சாதம் புலாவ் மாரி பண்ணி குடுக்குறே அந்த தேங்கா பால் புலாவ் எடுத்து அதுலியூ சிக்கன் போட்டு பிரியாணி மாதிரியு பண்ணித்தறே எதுவு தின்ன மாட்டுன்து டி சாப்ட்டா இப்ப நா செய்யறே புதுசானா ஒரு நாளைக்கு சாப்புடுது செரி அடுத்த நாள் வேற செஞ்சி ஆ
நீ புதுசா ஒரு ஹோட்டல்தா த ரெடி பண்னு நெனைக்கிறே டெய்லி ஒன்னு
தின்னது டி ஃப்ரைட் ரைஸு காரமா இருந்தாலு உஷ் உஷ்ன்னு தின்னது பிரியாணி காரமா இருந்தா உஷ் உஷ்ன்னு தின்னுது
ம் அவனுக்கு வந்து ஒரு வாட்டி சாப்ட்டது இன்னொரு வாட்டி சாப்படமாட்டா போல நீ டெய்லி ஒன்னொன்னு வெரைட்டி வெரைட்டியா யூடியூப்ல பாத்து வெச்
ம்
ஹோட்டல்லருந்து பேக் பண்ணி வர மாரி பேக் பண்ணிடு கவர்ல போட்டு வெச்சுரு அவ எதிர்க அப்ப காட்டு ஆடர் பண்ண அந்த மாரி சொல்லிடு
அப்படி சொல்லி தாண்டி நாலு வாயி பஸ்ட்டு ஊட்டுருது ஸ்விகி அங்கிள் எத்துனு வந்தார்ரா இந்தாடா அப்புடி இப்புடினு நாலு வாயி ஊட்டுறது இந்த நாலு வாய சாப்டு ட்டு அப்றோ நம்மளுக்கு ஆட்டங்காட்டு
ஆமா பசங்களாலே அப்டிதா
ம் ரொம்ப கஷ்டமா இருக்குடி உங்க அண்ண பைய சாப்டுவானா
அய்யோ அப்பா எபடி சாப்டுவா பாரு க்க்ம் எங்க அம்மாக்கு முதுகு வலியே வந்துரோ எங்க அம்மா கிட்ட ஒரு வாய் கூட வாங்க மாட்டான்டி அவ எங்க வீட்டுக்கு வந்தான் நென்ச்சுக்கோ சாப்படவே மாட்டா ஃபுல்லா ஸ்நாக்ஸு போய் போய் போய் போயா வெளியவே வீட்டுக் கீழயே கடையா போய் போய் எதெதோ கண்ட சிப்ஸு குப்ஸு எல்லா வாய்ன்வந்து வாய்ன்வந்து வாய்ன்வந்து சாப் தின்னக்கின்னே தாண்டி இருப்பா ஆனா ஆனா சாப்பாடு மட்டு எறங்காது அவுருக்கு தொரைக்கி இதே நீ வெளியே கிளியே இட்டுணு போய் பிரியாணி கிரியாணி போனா ஆ காரமா இந்தாலு பரவால்ல அதே தா உ பய மார்தா புசு புசுன்னு தண்ணி குச்சி கிச்சி சாப்ட்றோ ஃபங்க்ஷன்லாம் போனா
ஏ இப்பி இருக்குதிங்கனே
சிக்கன் சிக்ஸ்டி ஃபை எது வெளிய போனாலடி யாராது சாப் பல்லா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அப்டி சாப்டுவா அவ
ஓ அதுதா
வீட்டு சோற்ல்லா எறங்காது அவுருக்கு
இந்த பைத்தியோ எதுக் கால் பண்து தெர்ல அதுதா ம்க்ம்
ந்தம்மா தா இப்ப சினிமாக்கு போதுல நல்லா என்ஜாய் பண்துடி லைஃபு எம்மா
நீ சொல்ற அப்படியா அதுனு நேத்தெல்லா பொலம்புது ஐயோ ஓ ஓ ஓ ந்து நா நல்லா திட்டி வுட்டே ஏய் உனகெல்லா இது நி த்தி மாரி வந்திருக்கனு அப்ப தெரிஞ்சிருக்கு கஷ்டோ சும்மா நீ வேற அப்டினு
மாமியாரே பண்ணிறாங்க டி இந்த அம்மாக்கு இன்னா வேலை
இதுக்கு மேல இன்னாடி வேணு அவ்ளுக்கு புர்ஷனோ வந்து ஜூஸ் போட்டு தரா எல்லாத்தியு பண்றா ஆனாலு இந்த கொற சொல்லிட்டு சுத்திங்கெடுக்குது நம்பளுக்கு வந்ததுங்கெல்லா எப்டி இருக்குதுங்கப் பாரு ம்க்ம் நா அதா சொன்ன நித்தி மார்லா உனக்கு வந்திந்தா அவ்வளோதா
இந்த அம்மா போன வாரோ ஏதோ ஒன்னு சமைச்சிருதாண்டி பிரியாணி என்னடி சாயங்காலோ காஃபி குஷ்டி ஏனா அவரு போட்டுனு க்குராரு எத்துனு வருவாரு இவர்லா வந்து ஒண்ணுமேல்ல நேரா வருவாரு பாரு ரூமுக்கு அவ்ளோ தா ஜக்குல கை கழுவத்துக்கு தண்ணி எத்துனுவரணு லுங்கி எத்துன்னு வரணு திருப்பி கை கழு தட்டிலே கைகளுன்றுவாரு அந்த மாரி புருஷ கடக்காம போயிட்டாண்டி இதுக்கு
வயித்தெரிச்சலக் கலப் பராடியவ அப்புடி இருந்து அதாவா சொல்லிக்கிட்டு
இப்ப இன்னொரு மருமக வந்தாதா இவுங்க வீட்டுல சண்ட வரப்போது ம் கூ இதோ நாளைக்கி பொண்ணு பாக்க போறாங்கலாமா சொல்லி நிந்துது